ஹலோ
என்ன பண்றீங்க
வாக்கிங்
என்ன பண்றிங்க
மைன்
உக்காந்துருக்கிங்ளா
ம் நீ என்ன பண்றிங்க
நானு உக்காந்துருக்கே பாப்பா வேற இப்ப எந்திரிச்சாலா
ம்
சேர் பால் ஆத்தி குடுக்கலா
ம்
அப்டி பால் ஆத்தணுமாமா பால் வேணு அப்டின் கேக்கறா
ம் எந்ச்ட்டாலா அழுகுறாளா
இல்லல்ல பால் குடுத்தம்னா அப்டியே தூங்கிக்வா
சேரி
ஆ
அப்ற சாப்டாச்சா
ஓ
என்ன சாப்டிங்க
இன்னிக்கு என்ன அ இட்லி சுட்டு அ சாம்பார் பருப்பு இருக்குல்ல சின்ன அந்த ஒடஞ்ச பருப்புன் சொல்லுவோம்ல
தொவர இது பாசிப்பருப்பு
ஆ அந்த பருப்புல வந்து சாம்பார் வெச்சோ சாம்பார் வெச்சா பாப்பாங்க கொஞ்சோ விரும்பி சாப்புவாங்களா ஆ அதனால அதுல சாம்பார் வெச்ச என்னது
சாம்பார் எப்டி வெப்ப
சாம்பார் என்ன நம்ம எப்பூ பருப்புக்குல்லா எப்டி நம்ம சே அந்த பெரிய சாம்பாருக்குலா நீ எப்படி வெப்ப அந்த மாதி வந்து வேவ் போட்ருவ சின்னப் பருப்பு அப்புறோ ஒரு ஒன்ற க்ளேஸ் தண்ணி கொஞ்சோண்டு மஞ்சதூளு ஜீரகொ கொஞ்சோ பெருங்காயத்தூளு அப்புறோ ரெண்டு வெள்ளப் பூண்டு ஒரு பச்ச மொளகா ஒரு தக்காளி அதையெலா போட்டு நல் ல்லா கொதிக்க விடுவே அந்த பருப்பு மாரி ரொம்ப நேரா ஆகாது
ஓ
குண்டாலே தா வெப்பே சீக்ர ஆயிரு
ம்
மிஞ்சி போனா என்ன சொல்றது ஒரு பத்து நிமிஷம் அந்த மாரிதா ஆகும் இது வேகறதுக்கு
ம் ம் ம்
ஆ அதனால குண்டாலே போட்டுக்கிறது ஆ குக்கர்ல போட்டா ரொம்ப கொழ கொழனாயிரு நல்லாருக்காது சாம்பரு லைட்டா வந்தந்து பருப்பு வந்து திரு்-திரியா இருந்தாதா இட்லிக்கு நல்லா இருக்கும். சாம்பார்
மசாலா பவுடுரு சாம்பார் பவுடுரு
ஆமா அத வேக வச்சுட்டு ஆஹ்ஹ கடையில தா நம்மளுக்கு அந்த வீட்ல அரைக்கிறது அதெல்லா வ செட் ஆகாது டைமும் இல்ல அதுனால, கடையில வந்து நம்ம அந்த அர கிலோ, கால் கிலோ பேக்கெட்லா இருக்ல நம்ம போம்லப் பூ வாங்குற கடைக்கெல்லா அங்க போய் இ வாங்க்கிறது
ம்ம்
அப்புறம் இதுலே பாத்தீன்னா நல்ல வெ ந்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காய உடிச்சுக்குது பெரிய வெங்காய போட்டா இனிக்கும் நல்லாருக்காது சாம்பாரு மாரியே இருக்காது சாப்டவே தோணாது அது இட்லிலா ஊச்சாப்ட்டம்னா அவ்ளுதா சின்னவல்லா அத சாப்டவே மாட்டா பெரிய வெங்காயலா போட்டம்னா அப்புறம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத் து இல்லென்னா ஒரு பன்னன்டு அந்த மாரி கணக்கு எங்க நாலு பேத்துக்கு நீங்க வந்து மூணு பேரு தான ஆ உங்குளுக்கு வந்து எப்படியோ சின்னவங்காயொ ஒரு ஏழு அந்த மாரி போட்டாலே கரெக்டா இருக்கு அ அப்புற அதே வந்து உளிச்சிட்டு நீட்ட நீட்டமா இருக்கு பொருசா இருக்க மாட்ட
நீளமா நீள வாக்குல
நீட்டு நீட்டமா அறுத்துட்டு என்ன ஊத்தி டி கடுகு கருவேப்பல
ம்
அதல்லா போட்டுட்டு இந்த வெங்காயத்தயு போட் நல்லா வணக்கிறது நல்லா வணக்கி இந்த பருப்ப வந்து நம்மொ ரைட்டா இந்த பருப்பாமத்து இருக்குல அதே வெச்சு கடைவோல்ல அ அ அப்புடி வந்து கடஞ்சிட்டு
ம்
சிக்குணு அப்புற இந்த வெங்காயொ நல்லா நல்லா வணக்குணு நல்லா எப்டி சொல்றத் ஒரு மாரி மொ மெரூன் கலர்ல வருந் தெரியுமா ஏன்னா நம்ம நீட்டா வாக்குல தான போற்றோ அதனால மெரூன் கலர்ல வரும் நல்லா வணக்குனம்னா மெரூன் கலர்ல வரு அப்போ இந்த பருப் இப்ப வந்து அதுல ஊத்திட்டு நம்ம கொஞ்சூண்டு தண்ணி ப்ச் லைட்டா அந்த சாம்பார் பொடியல்லா போட்டு கொதிக்க வைப்போம்ல
அம்மா
அஹ் அதனால வந்து சாம்பார் பொடி லைட்டா மொளாத்தூள்ளு ரொம்ப போடக்கூடாது காரமா ஆயிடு ஏனா பச்ச மொளவாவூ போடுறோம்ல அதனால க மொளகாத்தூளு கொஞ்சமா போட்டு உப்பு நம்ம சாம்பார் பொடி வந்து நம்ம காரத் தகுந்த மாரி போட்டுக்கறது ஒரு ஸ்பூன் ஒன்ற ஸ்பூன் அந்த மாரி எங்க நாலு வேத்திக் கே நா ஒன்னே கால் ஸ்பூன் போடுவே உங்களுக்கெல்லா முக்கா ஸ்பூன் போட்டாலே போது நீங்கதா காரோ சாப்ட மாட்டீங்கல்ல
ம்ஹு காரோ அதிகமா சாப்ட மாட்டே
சாப்ட்ருவீங்க அ அதனால போட்டுட்டு நல்லா கொதிக்க வெச்சணு கொதிக்க வெச்சிட்டு தோசையா இருந்தா கொஞ்சோ கெட்டியா வச்சுக்லா ஏன்னா தோசைக்கு வந்து தண்ணி மாரி இரு தோ ஊத்தி சாப்ட முடியாதில்ல ஈத் இட்லியா இருந்துச்சுன்னா கொ தண்ணியா இருந்தாலு நம்ம இட்லி மேல அப்டியே ஊத்தி சாப்ட்டுக்கலா
ம் ம் ம்
கொஞ்சோ கெட்டியா வச்சுக்கணு தண்ணி மட்டு அந்த ரெண்டாவது தண்ணி ஊத்தரோ பாத்தியா அந்த சாம்பார் பொடி இதெல்லா போடும்போது அப்ப வந்து நம்ம தண்ணி கொஞ்சோ கம்மியா ஊத்திக்கலா இல்ல இ இட்லி சுட்றோ அப்படின்னா இட்லிக் தகுந்த மாரி நம்ம தண்ணி அதுக் தகுந்த மாரி ஊத்திக்க வேண்டியதா ஆ அப் இப்டி வெச்சு நீ ஒரு நாள் சாப்ட்டுப்பாரு எங்களுக்கெல்லா புடிக்கு நாங்களா அதா செய்வோ என்ன ஒரு சில பேரு வந்து
நா வந்து தொவரம்பருப்பு தா சாம்பார் வெப்
ஸ் ஓ நா வந்து சாப் சாப்பாடுக்கு தா அப்டி
ஒவ்வோர் டைம் வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுவோ ஆனா தனியா பாசிப்பருப் போட் சாம்பார் வெச்சது கெடயாது இல்ல வெறு தொவரம் பருப்பு இல்ல ரெண்டயு மிக்ஸ் அலோ
ஓ சேரி சேரி நா சாப்பாடுக் தா ரெண்டயு மிக்ஸ் பண்ணி போடுவே ஏன்னா கொஞ்சோ கொழம்பு வந்து ந்து கெட்டியா அப்டிங்கறனால
ம் ம்ம்
கு வந்து இட்லிக்கு சாம்பாருக்கு அதுக்கெல்லாம் பாத்தீங்ன்னா ஆ கம்மியா போடுவோம் இது மட்டும் இந்த சின்ன பருப்பு இருக்குல்ல அத மட்டும் போடுவோம் சாப்பாடுக்குன்னா இந்த பெரிய பருப்பு சின்ன பருப்பு ரெண்டு சேர்ந்து கடையற மாரி இருந்துச்சுன்னா பெரிய பருப்பு மட்டும் ஏன்னா நம்ம சாம்பார்ல வந்து தேங்காய் ஊத்த மாட்டோம் ஒரு சில பேர் ஊத்துவாங்க நீ ஊத் துவியா தேங்கா
ந நானும் தேங்காய் சுத்த மாட்டேன்
ஆ நானும் ஊத்த மாட்ட ஏதாவது கூட்டு முட்ட இருந்ததுனா ஆ தேங்காய் சேத்திக்குவேன்
ஆய போன் சொல்லறது என்ன சொல்லறது இப்போ அ தோஸ்த கதுக்குதமாட சாப்பாடுக்கு முக்கிய முக்காவா சேர்த்துக்க மாட்டேன் ஏதோ ஒரு நறைய காயு போட்டு செய்வ முல ஒரு நாலஞ்சு காய் முருகங்கக்காய் கூட கத்திரி கா உருல கிழங்கு இந்த மாரி காயில க போடும் போது கொஞ்சம் ரொம்ப தண்ணிய ஆயிடல போடும் போது அந்த டைம்ல வந்து கொஞ்சமா அதாவது ஒரே ஒரு துண்டு சுமா சின்னதா அது மட்டும் அதுவும் தக்காளியும் சேர்ந்து அரைச்சு அவளதான்
ஓ சேரி சேரி நான் தக்காளி அரைக்க மாட்டேன் வேக வைக்கும் போது போட்ருவேன் ந எப்படி நே அது போட்டேன்னா நல்லா வெந்துடுமா
தக்காளி மட்டும் எப்பவுமே அரச்சு தான் ஊத் எல்லாத்துக்குமே சாம்பார்க்கு சாம் வரையட்டு குழம்பு ஆகட்டும் எந்த குழம்பு எதுனாலும் தக்காளி இருந்து அரைச்சிதா ஊத்துவேன்
ஓ சேரி சேரி நான் அப்படி வ வச்சதுல்ல பாப்பா ஒருக்கா வேனா வச்சு பாக்குறேன்
ஒரு வேட ட்ரை பண்ணி பாரு அந்த மாரி
ஆ அந்த மாரி வச்சு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம்
ம்
ஆ சேரி அத என்ன எதோ விசேஷமா
இல்ல உங்க வீட்ல ஏது பங்க்ஷன் ஏதாவருதா என்னா நம்ம கோயிலா கும்ப விஷம் தூக்கம் வருது
ஆமா
ஆ அதான் சேரி அது ட்ரெஸ் ஏதாவது எடுக்க போலா இல்ல வீட்டுல ஏதாவது விசேஷம் இருச்சுன்னா அதுக்கு சேர்த்து எடுத்துக்கலாம்ல அப்போ என்ன ஜூன் ஆறான் தேதி வருது தே அதுக்குள்ள ஏதாவது இருக்கா
கோயில
ஆமா
ஆஹ போயக்கலா நம்ம எல்லாரு போலா ஒண்ண மத்த ம அவுங்க எல்லாத்துக்கு கிட்ட கேக்கலா
ஆ
செரி நம்ம எப்போ எடுக்க முடியல டிரெஸ் ஒரே மாரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இருக்காதுன்னு
ஆமா
அந்த மாரி நம்ம எடுத்துக்கலா
செரி செரி சேப்ப அந்த மாரி போயி அந்த கடைக்கே போமா இல்ல வேற ஏதாவ கட தெரியுமா உனக்கு
ஆ
பாக்கலா
ஆஹ் செரி செரி எத கலர் ஏதாவது செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கியா இந்த கலர்ல எடுக்கலான்னு
நீ இப்ப கோ
நானு அதுதான் அத பாத்ததுமே செரி உங்ககிட்ட கேக்கலா எங்க கடைக் போலாமா எத்தன பேர் எடுக்கிறோ அப்டின்னு சொல்லி உங்கிட்ட ஒரு பிளான் கேட்கலா அப்டின்னு இருந்தே மொத்த நம்ம நாலு பேர் இருக்கோ
உம் நாலு பேர்
ஆமா சைஸ் மட்டு தான மாறு ஒரே கலரு
அதுல ரொண்டு மட்டு ஒரே ஆ சைஸ் மட்டு டிப்ரெண்ட் ஆகு அவ்ளோதா வேற ஒண்ணு இல்ல
அதுதா
ஆஹ் எடுத்துக்லா ஒரே நாலு எடுத்துக்கலா
சேரி சேரி அப்ப நம்ம ஒரு ரெண் ரெண்டு நாள்ல அந்த மாரி போலாமா
ஆ போங்லா
ஆஹ் நாளைக் பாப்போ நாளைக்கு முடில அப்டின்னா பஸ்டு கேப்போ இவங்க ரெண்டு பேத்திட்டயு கேட்போ இந்த மாரி நாளைக் போகலான்ருக்கோ
ஆஹ்
நீங்க என்ன சொல்றீங்க வரீங்களா இல்ல நாங்க மட்டும் போட்டுமா அப்டின்னு சொல்லி கேப்போ
இல்ல அவங்களுக்கும் சேத்து எடுக்க சொல்லிட்டாங்கனா நம்மளே எடுத்து
அதான் அவங்க வரேன்னு சொன்னாலும் நம்ம ஆட்டோ வச்சு போய்க்கலா
ஆஹ்
இல்ல நம்ம மட்டும் போற மாரி இருந்துச்சுன்னா நம்ம வண்டில போய்ட்டு வந்துரலால்ல ஆட்டோ செலவும் மிச்ச தான இப்ப நம்மளுக்கு ஆஹ் செரி நான் நான் அப்போ நாளைக் காலைல கேட்டுட்டு நான் உனக்கு மதியானத்துக்குள்ள சொல்றேன் நம்ம சாயந்தரம் என்ன ஏதுன்ன பிளான் பண்ணிக்க க்லா ஆஹ் செரி நா அப்போ உனக் காலைல கேட்டுட்டு நா கூப்புறேன் செரி வெக்கர
ஆஹ்